தோழி சாப் ட்டிங்ளா
அ நீங்க
அ சாப்ட்டங்க தோழி
வேற எதுன ஹிப்பாங்ளோ ஊர்ல எதனா அது மாரி வரலாறு எதனாருக்கா உங்க ஊர்ல இருக்குற கோவில்க்கு
ஆ தோழி நம் நம்ம ஊர் பக்கோ பாத் பத்தீங்னா நீர்வீழ்ச்சி தா அதிகமா இருக்கு நம்ப ஊர் சுத்தி எ வ வ் அ ஹீல்ஸு ஓரளவுக்கு சின்னதுதா ஆனா அந்த அளவுக்கெல்லா இருக்காது கேள்விப்பட்ருப்பீங்க ஏலை எ ஏலகிரி மலை கேள்விப்பட்
அ, ஏலகிரி மல கேள்விபட்ருக்க, ஓகே எதனா வரலாறு இருக்கா கோவிலுக்கு அது இல்ல எதனா வரலாறு இருக்குமே மல அதிகமா
ஒரே ஒரு கோயில்தா ரொம்ப ஃபேமஸா இருக்கு என்னானு பாத்தீங்னா ஓ ம், ஊர் சுத்தி நீர் வீழ்ச்சின்றதுனால அந்த நீர்வீழ்ச்சியில வந் து ஒரே ஒரு நீர்வீழ்ச்சி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா வெளியூ ருங்கலேருந்து கூட வந்து அங்க குளிச்சுட்டு சாமி கும்புட்டு போவாங்க ஏனா அ து வந்து முருகர் கோயிலு அங்க வந்து நீங்க அங்க குளிச்சுட்டு அங்க சாமி கும்புட்டு அங்கேயே ஒரு நாள் தங்கணுனு சொல்லுவாங்க ஆ நீங்க வேண்டிட்டு அங்கயே தங்கணு அடுத்த நாள் நீங்க கெளம்பிட்லா
ம் எப்டி நீங்க வந்து கேர்ளா பாடர் ஒ ட்டி இருப்பீங்ளா
நீ சேலம்மா ஆ ஏர் ஏலகிரிமலல சேலம் சேலத்துல இருக்கா ஓகே ஓகே
சேலமுக்கு முன்னாடி வரு
ஓ ஓக்கே ஓக்கே
உம் வெல்லூர் தெரியு இல்லைங்களா வெல்லூர்
வில்லூர் இல்ல எனக்கு சேலம் தெரியு
ஓ வெள்ளூர் தெரியாதுங்களா நீங்க சென்னைன்னா உங்களுக்கு வெள்ளூர் தெரிஞ்சுருக்கணுமே உங்களுக்கு வெள்ளூர் பக்கமு வேலூர் தா
ஆஹ் வேலூர் தெரியு
அங்க கோயிலு
ஆஹ் தெரியு தெரியு போயிட்டு வந்தோ தங்க கோபுர ஓ நீங்க அந்த சைடா
அ எங்க அங்கிருந்து பக்கந்தா எங்களுக்
அப்படிங்களா சேலம் வே வேலு அந்த இது
சென்ட்ர்ல வருவோ
சா அந்த சேலத்துக்கு வேலூருக்குமா
வரு இந்த பக்க பாத்து
ஓ ஓகே ஓகே நீங்க வெள்ளூர் வெள்ளூர்ன்றதுனால நா சேலம் உள்ளார வெள்ளூர் ஊர் இருக்கோ
வெள்ளூர் தா சொல்லுவாங்க அது வேலூரா வெல்லூர் னு தா சொல்வாங்க அது ஃபஸ்ட் டைம் அது எங்களுது டிஸ்ட்ரிக்கா இருந்துது இப்போ அது எங்குளுது இது எங்குளுதே தனியா டிஸ்ட்ரிக்கா மாத்திட்டாங்க திருப்பத்தூர் டிஸ்ட் ட்ரிக்ட் மாத்திட்டாங்க ம்
சரி நாங்க வந்து அத வேலூர் தா நாங்க வந்து இது பண்ணுவோ வே வந்தா தங்குவோ அப்புற
போட்
ஆம் ஆம்பூர் ஆஹ் ஃபோர்ட்டு வந்து ஃபோர்ட்டுக்கு போன மாரி ஞாபக இல்ல ஃபோட்டு வந்து அப்ப வந்து சம்திங் குளோஸ்டு ல இருந்துதோ என்னமோ சொன்னாங்க ஆனா ஃபோட் நாங்க பாக்கல கோவில் தா போய் பாத்துட்டு வந்தோ ஆ நல்லாருந்தது கோவில் நல்லா இதுவா இருந்தது ஏன்னா தங்குக்குப்பன் சின்ன வயசுல போனதுக்கு அப்பற தா போனா அ போர்ட் ஆஹ் போர்ட்டு வந்து அஹ் வந்து இப்ப வந்து குளோஸ் பண்ணியிருந்தாங்களா இப் என்னன்னு தெரியல அதனால நாங்க ஸ்டைட்டா கோவிலாண்ட பேய் கோவிட் போய்ட்டு வரதுக்கே ஈவினிங் ஆய்டுச்சு ஏன்னா தங்க கோபுரம் வந்து நைட்ல பாத்தாத நல்லாருக்கு சொன்னாங்க ஈவினிங் டைம் உள்ள போனோ நாங்க க ஈவ்னிங் டைம் போய் நைட் டைம் வெளிய வந்தோ அப் டெம்பிள்ல அந்த லைட் போட்டு அந்த லைட்டா தண்ணில்லா இருந்தா கொஞ்ச நல்லாருந்தது
நல்லாருக்கு கோயில் போகுறதுக்கு நல்லாருக்கு
என்னா நா சின்ன வயசுல போனா தோட இப்ப தா வந்து ரீசென்ட்டா வந்து போய்ட்டு வந்தோ நாங்க
ஓ ஓ சேரி சரி சரி
ஆனா நல்லா இருந்தது அதுக்கப்பற ரத்னகிரி முருகர் கோயிலோ என்னமோ சம்திங் சொல்லிருந்தாங்க
ரத்னகிரி முருகர் ஆ நீங்க திருத்தண்ணி பக்கம் போயிருக்கீங்க அதுவு நல்லாருக்கு ஆமா அந்த பக்க உள்ளூர்ல இருந்து அந்த பக்க ம் ம் திருத்தணி திருத்தணிக்கு முன்னா எப்டி வரு அது முருகர் கோயில்
இதுவே அதனாலே அந்த பிளேஸ் இரு ஆஹ் அந்த கோவிட் பீரியட்
இதா பர்ஸ்ட்டு ஆமா அது வந்து பேமஸ் ஆன கொய்ல இப்போ இது வந்து ர கிருஷ்ணகிரி வந்து இப்போ எல்லாமே டெவலப் பண்ட்ருக்கறாங்க
அப்டியா
இப்பலா இந்த பாத்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆயிட்ருக்கு ரத்னகிரி கோயி அந்த கொளொ அதெல்லா ரொம்ப பராமரிச்சு எல்லாமே பண்ணிட்ருக்குறாங்க
நாங்க போம்போது நல்லா டீசன்ட்டாதா இருந்துது கோவிலே ரொம்ப இதுவா க்ளீனா
ம் ம்
ல நல்லா இருந்துச்சு அந்த எடமு சூப்பரா இருந்தது எடமு சூப் ப்ரா இருந்துது கோவிலு சூப்பராந்துது நல்லாந்
அது மாரிதாம் நம்ப இ ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த முருகர் கோயில் ஃபேமஸா இருக்கு ஏ அதுக் நீங்க ந அதையே இதுலல்லாங் கூட பாத்துருப்பீங்க யூடியூப்ல மழ வந்துச்சுன்னா கோயிலுக்கு மேல தண்ணி வரு கோயிலு கொஞ்ச மல மேலதா இருக்கு மல ம் அந்த கோவிலுக்கு பின்னாடிதா ஃபால்ஸ் இருக்கு அந்த ம் அந்த கோயிலுக்கு மல மேல கோயில் இருக்கு மலைக்கு பின்னாடில இருந்து தண்ணி வரு அந்த கோயில் ஒட்டியே தண்ணி வரு பாக் கறதுக்கே நல்லாருக்கு மழ பேஞ்சிச்சினா அந்த கோவிலுயு மூடிட்டு ஃபுல்லா தண்ணி வரு அந்த யூடியூப்லல்லா நெறைய வந்துருக்கும் பாருங்க அந்த ஏலகிரி முருகர் கோயில் அப்டின் போட்டிங்கனா நெறைய்ய இப்ப அந்த வீடியோஸ் எல்லா மழ பேஞ்சப்ப தண்ணி எல்லா கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வரு
அந்த சைடு வந்து என்ன ஃபேமஸு இந்த எதுவுல்லலா யோ சில ஃபேமஸுன் சொல்வாங்ளே ஏலகி ஒ
இ ஏலகிரில வந்து என்னுமே பேஃமஸ் இல்லங்க தோழி இப்பதா அத வந்து ஒரு சுற்றுலா தலமா மாத்தினு வராங்க அங்க
ஓஹோ
அது வந்து என்னான் பாத்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் இருக்கு ஏன்னனா அந்த பலாப்பழ ஃபேமஸா இருக்கு அதுக்கப்ற பாத்தீங்னா அ இந்த அத்திப்பழ பாத்துருக்கீங்ளா காட்டு அத்திப்பழ
காட்டு அத்திப்பழ பாத்ததுல்ல அத்திப்பழ பாத்துருக்கே
ம் அத்தி காட்டத்திபழன் சொல்வாங்க ஒரு மாரி ஒரு ரெட்
திக்கா இக்குமா ஆ ரெட் கலர்ல திக்கா இருக்கு ஓகே ஓகே
அது ஃபேமஸா இருக் ஓ அதுக்கப்ற பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் சின்ன சீத்தாப்பழ அந்த மாரி விஷ்யங்கலெல்லா ஃபேமஸ் அதுதா ஏலகிரி மலையே இந்த நம்ப மலைல கடைக்கக்கூடிய அந்த தேன்னு இந்த மாரி விஷ்யங்கலெல்லா கடைக்குது இல்லிங்களா அதுக்கு மட்டும்தா அப்ப மலை ஃபஸ்ட் ஃபேமஸா இருந்துச்சு அதுக்கப்பற பாத்தீங்னா அங்காய் ஏரி இது பண்ண ஆரம்பிச்சாங்க தண்ணி அந்த ஏரி இது பண்ண உன்னே அது கொஞ்சம இந்த போட்டிங் அங்கலா போயிட்டு இருந்ததுனால அது கொஞ்ச ஃபேமஸ் ஆயிச்சு அதுக்கப்றோ எதிர்ல ஒரு பூங்கா கட்னாங்க அ பார்க்கு மாரி கட்டி இருந்தாங்க அது கொஞ்ச ஃபேமஸ் ஆகி இப்ப தா கொஞ்ச கொஞ்சமா அப்டே ட அது வந்து சுற்றுலா தலமா டெவலப் பண்ணிட்டு வாராங்க இப்ப நறைய அந்த அ வெளியூருங்கள்ல எல்லா போயிட்டு நம்ம என்னல்லா பாக்குறோமோ அந்த மாதிரி அந்த வியூ பாயிண் ட்டு அந்த மாரில்லா நறைய கவர்மெண் ட் எடுத்து நறைய அமைச்சிட்டு வராங்க நறைய ஒரு சில விஷயங்கள் எல்லா பராமரிக்கிறது ஒரு சில விஷயங்கள் எல்லா இது பண்றது அந்த மாரிலா பண்ணிட்டு வராாங்க அதே மாரி இப்ப பேர்ட்ஸ் பார்க் எல்லா போட்ருக்றாங்க இப்பதா இப்பதா அப்பல்லா பாத்தீங்னா ஒன்னு இருக்காது மேக்
அது வந்து ஒரு மல ஃபாரஸ்ட் ஏரியாதா அது, இப்பதா அத வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாத்தினு இருக்காங்க
ஆமாங்க தோழி மெயின் பாத்தீங்கன்னா அங்க அந்த ஃபால்ஸ் பசங்க தான் குளிக்க போவாங்க அதுக்குதான் அந்த பால்ஸ் குளிக்க போவாங்க இந்த பழங்க பழம் எல்லாம் கிடைக்கிறதுனால அங்க போவாங்க இப்பதான் அப்படியே அந்த பால்ஸ் வந்து பராமரிச்சு குளமா இது பண்ணி
வந்து உங்க அந்த மலைல இருந்து உங்களுக்கு வந்து நீங்க இறங்கி ஊட்டிக்கு போ பீங்களா இல்ல அந்த மழையில இருந்து ம்ச் அப்படியே இருக்கா ரூட் எதுனா
இல்ல நம்ம இறங்கிதான் வரனும்
இறங்கிதான் போறமா அது அப்ப வந்து ஏலகிரின்றது தனி மல தான் அது இது பண்ணி உன்னொரு மலை இது பண்ண முடியாது
அது இன்னொரு மலைல போகாது அது தனியா ச சப்பரேட்டா ஒரு மழையா இருக்கும் ஆமா உம் அது இறங்கி வந்தோம்னா நீங்க ஊட்டி சேலம் எங்க போனாலும் ரூட்டு் தனி தனியா போகும் அதே நீங்க நம்பூர் ர்ல நீர்வீழ்ச்சி எல்லாம் ஏகப்பட்டதா இருக்கும் ஒரு சிலதான் ஒரு சிலதெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த இதுல இதா இந்த முருகர் கோயில்கலா திங்களா அப்பல்லா பராமரிப்பே இருக் க்காது குளிக்க வருவாங்க தண்ணியா அதிகமா வரு அடி ச்சிட்டு போய் பள்ளத்துல உழுந்து எறந்துருவாங்க நறைய அந்த மாரிலா நடக்கு அதனால இப்பதா எல்லாத்தியுமே கவர்மெண்ட் எடுத்து பராமரிச்சிட்டு வராங்க இப்பல்லா எங்க போணு எங்க போ கூடாது அந்த ஒரு சில எடத்துலலா க்க்ஷன் போர்டு போட்ருக்காங்க சேப் பிரிகாஷன்ஸ்லா பண்ணிருக்காங்க இந்த எடத்துக்கல்லா போகக் கூடாது ஆமா பஸ்ட்டல்லா ஏகப்பட்டதா ஆம் வழிக்கி உழுந்தும் மண்ட ஒடஞ்சிரூ ஆ ஒருஸ் சில பேரு எறந்தும் போயிருக்காங்க
ஆ தெரியாம போய் இது பண்ணுவாங்களா
இல்ல தெரியாமல்ல தண்ணி த ஆமா வெளிலருந்து வர்றவங்க தா அது என்னான்னா வெளிலேந்து வர்றவங்களுக்கு தெரியாது அங்க போனோமா போக கூடாதா அங்க போனா எப்டி வழுக்குமா வழுக்காதா தெரியுதுல அவுங்கென்னா பண்ணிடுவாங்கன்னா தண்ணிப் போயிட்டே இருக்கு இல்லைங்ளா ஒரு செல டைம்ல ஹெவியா வரூ ஹெவியா வரும்போது நம்ளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அத்னால நம்ம என்னாத்ன ஒரு அந்த ஒரு சில ஹெவியா வர்ற எடத்துல நம்ம போக்கூடாது தண்ணி கொறைவா இருக்கற எடத் தெத் தண்ணி கொறைவா வர எடத்துலே குளிச்சுட்டு வந்துட்ணூ ஆனா இவுங்க என்ன பண்றாங்க னா அதிகமா வருது நல்லாருக்கு குளிக்கிறதுக்கு அப்டின் சொல்ட்டு அந்த பக்கோ போயிறாங்க அது என்ன ஆயிடுதுன்னா கண்ட்ரோல் இல்லா மா அந்த அந்த ஒரு இது மாரி இருக்கு பெண்டு மாரி இருக்கூ ஜரிங்குன்னு வந்து அதுல குள் சிடுவோ அது அப்டே வந்து வழுக்கி உட்டுச்சுன்னா தூக்கி அப்டே தண்ணி ல அடிச்சுன்னு போய்டூ அது என்ன பண்றாங்க அதுக்குள்ள போய் குளிக்கிறேன் போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிட்டு அதுல போய் பல்லத்துல உல்றது அந்த மாரிலா நெறயா ஆய்றுச்சு ஆனா இப்ப வந்து மாத்திட்டாங்க எல்லா திமே ஆஹ் இங்க வந்து போக்கூடாது அப்டின்னு சொல்ட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு எல்லாமே அந்த வேலி எல்லாம் கட்டிட்டாங்க சரி அந்த கட்டிடம் மாரி போட்டு ஸ்டீல் எல்லாமே பண்ணிட்டாங்க அந்த சைடு போக்கூடாது து இந்த சைடு தான் குளிக்குணும் இப்டியே வந்துடணும்னு சொல்ட்டு எல்லாமே மாத்திட்டாங்க கவர்மெண்ட் பராமரி ச்சி ஒரு சில விஷயங்கள் மாத்தினதுக்கு அப்புறம் ஆஹ் இல்ல இப்போ வராங்க அப் அப்பத்துல இருந்தே நெறயா பேர் வராங்க வெளியூர் ல இருந்தல்லாம் சென்னை பேங்ளூர் நெறயா ஊர்ல இருந் து வருவாங்க ம் மெயினா பாத்தீங்கன்னா உம் உம் காலேஜ் ஸ்டூடன்ஸ் தான் அதிகமா வருவாங்க
ஆஹ் காலேஜ்லா இருக்கா ஏலகிரில மேல
ஆஹ் காலேஜ் இருக் கு ஆஹ் டான்பஸ்கோ காலேஜ் ஜ் இருக்கும் கிரிஸ்டின் காலேஜ் ஜ் ஒன்னு ரொம்ப ஃபேமஸ் அது ஸ்கூல் அவுங்கள்தும் கீழ ஒரு ஸ்கூலுங்கல்லாம் இருக்கும் ரெண்டு மூணு ஸ்கூலுங்க சி பி எஸ் இ அப்றோ ஸ்டேட் போர்டுக்கு ஒருக்க ஒரு ஸ்கூல் இருக் கு அந்த ஸ்கூல்ல தா நாங்க படுச்சோ ஸ்கூல் எல்லா சூப்பரா இருக்கும்
ஃபெசிலிட்டில்லா இருக்குல்ல ஆஸ்பிட்டல் அதல்லா இருக்குல்ல
இல்ல அதுல ஹாஸ்பிட்டல்லா இல்ல ஸ்கூல் ஸ்கூல் தனியா இருக்கும் காலேஜ் வந்து மல மேல இருக்
இல்ல இல்ல பெசிலிட்டிஸ் யூஸ் ஃபுல்லா இருக்குல்லன்றே ஹாஸ்பிட்டல்லா இருக்
அதல்லா பாத்தீங்ன்னா கீழ வரணும் ஏழையல் மலைக்கு கீழ தான் ஆமா ஹாஸ்பிட்டல் எல்லா ஆஹா மேல அந்த மாரி எதும் இல்ல இப்ப கூட கெடையாது இப்ப கட்டிட்டு இருக்காங்களா என்னான்னு தெர் புரியல நா சின்ன சின்ன கிளினிக் இருக் க்கா ஆனா இதுவரைக்கு மே நாங்க அங்க வந்து ஹாஸ் பிட்டல் எல்லா பாத்தது இல்ல ரெசார்ட்ஸ் ஆனா கட்டிங்னு இருக்காங்க ரெசார்ட்ஸு அதுக்கப்புற இப்ப கடைங்க ஒரு சில இந்த கேம்ஸ் ஃபன் கேம்ஸு அந்த மாரிக் எல்லா கட்டிட்டு இருக்காங்க ஆனா ஹாஸ் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்சு அங்க எதுவு இருக்காது எதுக்காருந்தாலு கீழ தா வரணு மலைக்கு கீழ
அதுதானே மெயினு ஃபெசிலிட்டியே
ஆமா அதெல்லா இருக்காது அது கீழதா வரணும்
மேபி இதுக்கப்புறம் பண்ணலாம்
உம் அதா இப்பதா பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு